கம் ஆ நல்லா இருக்குறே நீங்க எப்டி இருக்குறீங்கோ
ம் நானு நல்லா இருக்கே இப்ப தா சாப்ட்டே
அப்புறோ என்ன சாப்ட்டீங்க
நானு பரோட்டா சாப்ட்டே
அப்படியா சேரிங் ஓ சேரிங் நானு சாப்ட்டாச்சுங்க
என்னா சாப்ட்டீங்க
எங்க வீட்லயு பருப்பு சாப்பாடு உருளக்கெழங்கு பொரியலு
அப்டியா
ஆமாங் அப்பறமா இன்னையோட நாள் உங்களுக்கு எப்டி போச்சு
எனக்கு இன்னைக்கு கொஞ்ச நல்லாதா போச்சு ஆனா என்ன ரொம்ப தெரிஞ்சது இன்னைக்கி நல்லா ட்ரைவ் பண்ணே ரொம்ப ரொம்ப தூர தூரமா போயிட்டு போயிட்டு வந்தே ஒர்க்ல இருக்கும் போது ஆமா உங்களுக்கு எப்டி போச்சு
எனக்கூடம் பரவால்ல கால்லருந்து கொஞ்ச போரா தா போன்ச்சு எதோ ஏனு எதுக் கு மனசு வந்து போர் அடிக்கறது கூட தெரில ஒரே ஒரு டைம் போர் அடிக்குது வீட்லருந்து ரொம்ப கோல்டு வேற ஆயிர்ச்சு ஒடம்பு வேற செரியாம இருந்துச்சு சோ கோல்டு வேற நெறைய ஆயிர்ச்சு செரி குக் பண்ணிட்டு மத்தியான குக் பண்ணிட்டு கொஞ்ச நேர தூங்குனே அதுக்கப்பறமா ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பேசுனே
அப்டியா ம்
ஆமா ஒ எங் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தா அவ கூட கால் பேசுனே அதுக்கப்பறமா வந்து திரும்ம வந்து கொஞ்ச நேர தூங்குனே அதுக்கப்பறமா எங்க மம்மி வந்து எழுப்புனாங்க திரும்ப சாந் ந்திராமாச்சு சாய்ந்திரமா டீ பன்னு குடுத்தாங்க சேரி டீ சாப்ட்டுட்டு எங்க அம்மா வந்து போர் அடிக்கிதே எங்க அம்மா கூட போர் அடிச்சிட்டு செரி போர் அட் அடிக்குது வா அத்த வீடுக்காச்சு போயிட்டு வந்துர்லா அப்டின் சொன்னாங்க
அப்டியா ம்
கோல்டு இருக்குது தூங்கிட்டே இருந்தா கூட ஒடம்பு எதோ ஆயிடு கொஞ்ச நேர போயிட்டு கூட வந்துர்லா கோல்டு அப்டியே செரியாயிடு கூட அப்டின்னு சேரி போலான் சொல்லிட்டு அப்பற போனோ எங்க எங்க பா எங்க தாத்தா வந்து கட வெச்சிருக்குறாங்க சோ காராண்டா போய் எங்க தாத்தா வந்து கீழே விழ்ந்துட்டாருங்க ஒரு வீலு முன்னாடி சோ அடிபட்டுட்ச்சு ஆ இப்போ பரவால்லைங்க அதா அடிபட்டுட்ச்சு கொஞ்ச காஞ்சிட்டு இருக்குது இப்போ சேரி எப்டி இருக்குதுன்னு போய் கேக்கலா அப்டி போய் இப்ப போய் கேட்டே எப்டி தாத்தா இருக்குது இப்போ பரவால்லையா இப்ப பரவால்லையாமான்னு காம்ச்சாங்க அடிப்பட்டதெல்லா கொஞ்ச காந்சி வந்திருக்குது அதா வலிதா கொஞ்ச இருக்குதுன் சொன்னாங்க அப்பற மருந்து
ம் ம்
அ செரியாயிடு அப்டின்னு சொன்னோ எங்க அம்மா வந்து அவுங்க அம்மா கிட்ட கொஞ்ச நேர பேசுனாங்க சேர் நீனு ஆ ஆமா
ம்
சேன்னு நாங்கள் நாங்க அத்த வீட்டுக்கு போனோ அங்க போய் பாத்தா கோ அத்தயே இல்ல எங்கயோ வெளியே போயிருக்குறாங்க ஐயோ இது என்னடா வந்து இவ்ளோ இவ்ளோ நேர வந் வந்துட்டு எப்புட்றா ரிட்டன் எங்க வீடு கொஞ்ச தூரந்தா சோ ரிட்டர்ன் போகுணுமே என்ன பண்லான் நெனச்சிருந்தும் போது உங்க அம்மா தா சொன்னாங்க செரி நீ இங்கே இரு எங்கா இங்கச் சீ எங்க அத்த வீடு வந்து ஒரு சைடு வந்து ஹால் ரூம் சேத்த மாதிரி ஒரு சைடு வந்து கிச்சன் இருக்கிறது தனியா ஆமா நடுவுல வந் து மேல மு போற் மேலதா வீடு அவ்ங்கள்து மேல போற மாரி வழி மே நடுவ்ல சோ அவ்ங்க எப்பவு எங்க வெளியப் இப்பொ நாளக்கொன்னு கொஞ்சோ தூரமா ஊர்களுக் போனா மட்டுந்தா கிச்சன் லாக் பண்ணுவாங்க இல்லனா கொஞ்சோ கிட்ட எங்க ஊர்லதா எங்கயாச்சு போனாங்கனா டோ லாக் மட்டுதா பண்ணிட் போவாங்க ஆமா சும்மா மூடிட்டு மட்டுந்தா போவாங்க
உம்
சே அப்டி மூடிப் போயிருந்தாங்க சோன எங்க அம்மா சொன்னாங்க நீ போய் அங்க பால்கனி இருக்கு கிச்சன்னு அதுக்குள்ள வந்து பால்கனி
ம்
பால்கனினா அது கம்பி கொஞ்சோ இருக்கு ஒன் நின்னா மட்டுந்தா கீழ தெரியு ஒக்காந்தோனா தெரியாது சோ நீ அங்க போய் வெய்ட் பண்ணூ அ அத்த வந்தாங்கனா எனைக் இங்க பாட்டிக் போன் பண்ணு நா இங்க வரே எங்கனா போய் கடயாண்ட போய் நிக்கறே அப்டின் சொல்லிட்டு எங்க அம்மா போயிட்டாங்க சர் நானு வெயிட் பண்ணே சரி வெயிட் பண்ணி எங்க அத்த வருவாங்களா வருவாங்களாய் எங்கா ஆ மாமா எங்களுடைய அத்த அத்தவோட வ ஹஸ் ஸ்பண்ட் வந்து ஆட்டோ ஓட்டுவாங்க அவங்க வந் து ஆட்டோ எங்க சத்தோ வந்துச்ச அவங்களு வந்ட்டாங்களா வந்ட்டாங்களானு ஓ ஏந்ச்சி ஏந்ச்சி பாத்தே இது என்னடா வர மாரி தெரியலேனு செரி செரி போர் அடிச்சுர்சேனு ஏ ஃபிரெண்டுக்கே திரும்ப கால் பண்ணி பேசலானு கால் பண்ணே சோ அவ லைன் வந்து கெடைக்கல பிஸி வந்துச்சி லைனு சோ ஆமா சோ செரி என்ன பண்றதுன்னு சோ ரீல்ஸ் பாத்தே பெரு சீரியல்ஸ்கு வரூ செரீல்ஸ் பாத்துட்ந்தே அது அப்றோ கொஞ்ச நே கழிச்சி எங்க அம்மா வந்து கத்னாங்க கூப்டாங்க என்னா இன்னு வர்லையா அத்தேனு இல்ல மா இன்னு வரலமானு சொன்ன எங்க அம்மா மேல வந்ட்டாங்க
ம்
மேல வந்து டைம் வேற ஆகுது என்ன பண்லா வீட்டுக்கு பொய்ர்லாமா நா வந்து இன்னொன்னு அ அத் த வீடு இருக்குது அங்கயே கொஞ்சோ தூரோந்தா பெரிய அத்த வீட்டுக்கு போலாமான் சொன்னா அங்க வரல வேணா வீட்டுக்கு போய்ரலா அப்படின் சொன்னாங்க சரி கெளம்பலா இருங்கன் பாத்தா ஒரு ஆட்டோ சவுண்ட் வந்துச்சி சரி இதா இது வந்து அவங்கள ஆட்டோ சவுண்ட் மாரிதா இருக்குது இருங்க பாக்லானு சொய் பாத்தா சரி எங்க அத்த வந்துர்ந்தாங்க எங்க போயிட்டீங்க பூட்டு போட்டுட்டு நாங்க இவ்ளோ நேரோ வெய்ட் பண்றன் சொன்னா இல்ல பையன் அவங்க பையனுக்கு வந்து சைக்கிள் ரிப்பேர் பண்ணக் குடுத்துருந்தாங்களா அது வாங்கற்துக் போனே அப்டின் சொன்னாங்க செரி செரி வந்து கதவு தொறந்துட்டு அப்லோ கொஞ்ச நேரோ ஒக்காந்துருந்து அப்பறமா ஏ சிஸ்டர்ஸ்க்கெல்லா போன் பண்ணி கூப்டே நா வந்துருக்குறே இப்பிடி
ம்
நீங்களு வாங்க நம்ம அ எங்க அத்த வீட்ல வந்து கேரம்போர்ட் இருக்குது கேரம்போர்டு விளாட்லானு செரி கால் பண்ணி கூப்டே ஏ சிஸ்டர் வந்து எப்பவு சொல்வாங்க நீ இங்க வந்தனா எனக் கால் பண் நா அங்க வந்தனா கால் பண்றே
ம்
நீ மட்டு வந்தேனா நீ கால் பண்ணு நாங்க வர்றோ அப்புட்னு சொல்லிருந்தாங்க சோ கால் பண்ணொடனே என்னோட மூணு சிஸ் டருங்க வந்தாங்க கொஞ்சொ நேரோ பேசிட்டு அப்றமா கேரம் போர்டு விளையாடிந்தோ அப்பறமா கொஞ்ச நேரோ கேரம் போர்டு விட்டைது அப்றமா விஜய்து ஆன சத்தமா சட்டப்பேரவையில பேசுனாங்கள அது கொஞ்சொ நேரோ ஒக்காந்து பாத்தோ சேர் என்னாதா பேசுறாங்க அவங்க அப்டின்னு கொஞ்ச கொஞ்ச நேரோ பாத்துட்டு அப்றமா சாங் ஸ் வெச்சு டான்ஸ் ஆடிட்டுருந்தோ நாங்க எல்லாரு சேந்து
ஓ பார்ற
ஆ கொஞ்ச நேரொ டான்ஸ் ஆடிட்டு அப்றமா டைம் ஆயிடுச்சு ஒம்போதர ஒம்போதரக் மேல ஆயிடுச்சு செ ஆமாதுக்கு விட்டுக் போலா டைம் ஆயிடுச்சு ஏனா வரதுக்கு பத்து ஆயிடு நீ இப்பவே கெளம்புனாதா சரியாருக்கு ஒம்போதர மணிக்குன் சொல்லிட்டு செரினு புர்ஹாலா போட்டுட்டு செரின்னு கெளம்பிட்டோ அப்றோ வரும்போது தாத்தா கட அங்கேதா தாத்தா கிட்ட போயிட்டு வரோ தாத்தா அப்டி சொல்லிட்டு எங்க அம்மா சொல்னாங்க அடே அப்டியே கடைங்கள பாத்துக்கிட்டு தெருவெல்லா பாத்துக்கிட்டு வீடெல்லா பாத்துக்கிட்டு அப்டியே வீட்டுக்கு வந்ட்டே செரி வீட்டுக்கு வந்து சாப்புட்டு செரி என்ன க்கு வேல பாக்கலானு அதல்லா வேல பாத்த இப்டிதா போச்சி என்னோடைய நாள் இன்னியோடது
பராவால பரவாலப்பா எல்லா நியாபகம் வச்சுரிங்க
ஏ ஏனா இன்னியோது கேளுங்க தெரியு அதுவே நீ நாளைக்கு கேட்டீங்கன்னா தெரியாது ஏனா அவ்ளோதா மறந்துடுவே இனிக் என்னாது இன்னிக்கு இப்படியெல்லா நடந்து சொல்லதா
ம்
இன்னிக்கு னு னு ந்து ஜாலியா இருந்தேன்னா இப்டி ஜாலியா இருந்தே அதுவு நீங்க நேத்து என்னக் முந்தா நேத்தெல்லா ரொம்போ சேடா இருந்துச்சு எனக்கு உ மனசே சரியா இல்லாம இருந்துச்சு
ம் அதா வாழ்க்க ஒரு சிலமே அப்டி இருக் கு ஒரு சில டைம் இப்டிருக்கு ம்
இப்போ நம்ம சந்தோஷத்தே எதிர் எதிர்பார்த்தா சந்தோஷொ வர்றதுல்ல அதுவே நம்ம எப்பவு நிம்மதி தேடுனாலு நிம்மதி வரதுல்ல
ஆமா அது வரும்போது வரு வந்தா எ எதுக்கு வந்தேன் கேக்க முடியாது போனாலு எதுக்கு போனேன்னு கேக்க முடியாது
ஆனா வெயில்ந்த ஆறு அப்பல்லா ஆறு மணி ஆகுனாலே இ இருட்டாயிடு கொஞ்சமா இருட்டாயிடு சரி இதுவே நைட் ஆக போதுன் தெரியு இப்பல்லா ஆறு ஆறே கால் ஆனா கூட அந்த சூரியன் அப்டியேதா இருக்குது எங்க அப்பா எங் ஆ ஆமா இன்னிக்குதா எங்க அப்பா எதோ புதுசா பாக்குற மாரி சொல்றாங்க ஆறே கால் இருக்கு டைமு ஆறு பத்தோ ஆறே காலோ அப்ப சொல்றாங்க அப்பா இன்னு கூட சூரியன் போல பாருமா இப்பல்லா க ஆறு ஆயிடுச்சு அப்பல்லா ஆறு ஆகுன்னா அவ் நைட் ஆயிடுச்சு அவ்ளோதா நைட் தொடங்கிடுச்சுன் நாங்க நெனப்போம் இப்பெல்லாம் பா த்தா இன்னு இன்னு வெளிச்சமாவே இருக்குது அப்டின்னு சொல்றாங்க ஆற்ரே காலுக்கு ஒ ஒ ஆறு முப் பது மணி மேலதா கொஞ்சமா ஒரு இருட்டாகுது ஏழு மணிக்கு தா கொஞ்சொ இருட்டா இருக்குது அப்போல்லா ஏழு மணினா பாதி நைட்டுன்னு நாங்கல்லா நெனப்போ
ஓ
எ அப்ப சொல்லிருந்தாங்க இப்படி இருக்குது ரொம்ப வெயிலு கால்ல கூட பாருங்க சீக்கிரமா ஆறு மணிக்கெல்லா சூரியன் வந்துடுது எங்க அம்மா சொல்லுவாங்க ஏ இப்போ வந்து அ பகல் வந்து பெருசா இருக்குது நைட் சின்னதா இருக்குது அதனாலதா பகல் வந்து சீக்கிரமா ஒ இக்குது அப்டின்னு சொல்லுவாங்க
ம்
நாங்கல்லா முன்னாடி சென்னைக்கு போவோ எங்க அக்காக் அங்கதா கல்யாணம் பண்ணி குடுத்துருக்குறாங்க
அப்டியா
ஆம்மா சென்னைக்கு போன்னா காலியில ஆறு மணிக்பா ட்ரெயின்லதா போவு கால்ல ஆறுமணிக் போனா இருட்டாருக்கு முன்னாடியெல்லா டி நைட் அது ஒரு ஃபீன் வந்து நைட்ல போற மாதிரி இருக்கு அது இப்ப ஆறு மணிக்போனா சு என் ம் வெளிச்சொ வந்துட்து இப்ப டேஷன்ல போய் பாத்தா எல்லா கருப்பா தெரியு அப்ப அல்லா இப்பவந்து எல்லாமே வெளி ல்லையா வெள்ச்சமா தெரிது காலையிலயே ஆயிட்டுருக்குது இப்பவே அப்டின்னு சொல்லு
ஆ வெயில்தா ரொம்போ அதிகொ வெயில்லே வேல பாத்
அத்வே நீங்க எட்டு ஒம்போது மணிக்கெல்லா சூரியன் வந்து ரொம்ப வெயி வெயிலாருக்குது பத்து பன்னொறு மணிக்கு வந்து எதோ பன்னெண்டு மெணி உச்சி வெயில் சொல்வாங்களா அந்த மாதிரிருக்குது பத்து மணிக்கே
ஆம்மா ஆம்மா ஆம்மா
எப்ப நம்ம வெ வெப் வெப்ப போய்டிச்சு வெயில் பொயிச்சின் சொல்றாங்க அன்னா அது இன்னும் போகவே இல்ல
து இந்த மாரி கிளைமேட்டு இப்ப கூட பாருங்க இந்த மூணாறு கேர்ளா சைடுஎல்லா இருக்குல்ல இப்போ நேத் து ஒர்த்தங்க பிரெண்டு ஒருத்த பொயிட்டு ஃபோட்டோ போட்ருக்கா ஒரு ஒரு மணிதா இருக் கூ டைமு ஆனா அவ்ளோ சில்லுன்னு இருந் கிளைமெட்டு
ம்
அது கால்ல ஆறு மணிக் என்னமோ ஏழுமணிக் என்னமோ ஏஞ்சுக்கிறா கொஞ்சொ லைட்டா இருட் கு அந்த மார்தா இருக்கு இருந்துருக்கு ஏழு மணிக்கே கொஞ்சொ வெள்ச்ச வந்துர்க்கு ஊதுறா அப்டே வாய்வலியா ஊதுனா அப்டே ஸ்மோக் வருது அவ்ளோ சில்லன்னுருக்கு அங்கே ஆனா கீழ கால்வெக்க முடில ரொம்பொ குளூர்ரா இருக்கா நல்லாருக்காங் கிளைமெட்டு
அ அங் அங்க இருக்குறவங்க எல்லா வெ எர் வெயில்ல வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க கொஞ்சொ வெயில் இர்ந்தா கொஞ்சொ நல்லாருக்கு ஹீட்டு கொஞ்சொ ஹாட்டார்க் அப்டின் நெனப்பாங்க ஆன்னா நாம்ம அவ கொஞ்சொ கிளீரா இருந்தா நல்லாருக்குன் அப்புடின்னு நெனைக்கிற் நான் என்ன சொல்றன்னா ஆறு மா இப்புடின்னா ஆறு மாச அப்புடி அத்தா சொல்றாங்க அத்தா ஆறு மாசொ ரெண்டு மாசொ காத் த்அடிக்குது நாலுமாசொ மழை பெயுது உனக்கு அப்படின் சொல்றாங்க ஆன்னா எங் பேயுது எங்க ஆறு அதுக் முன்னா நா சொன்னே அப்புடிதெ எங்க அம்மா சொல்றாங்கனா சொல்றே அது முன்னாடி நா சின்ன வைசுல இருக்கும்மோது இப்பல்லா இல்லம்மா இப்ப வந்து பத்துமாச வெயில் அட்ச்சா ரெண்டுமாசந்தா மழைபெயுது அப் அப்புடின் சொல்ற
ம் ஆம்மா இப்பதா வெயில்மாசொ ப்
கிது பாருங்க இப்போ ம் ஹா அப்பல்லா வெயில் காட்டன்னா மே ந்த மே தா வெயில் காலன் சொல்லுவாங்க இப்பபாருங்க மாத்
அது சீசன் மாரிர்ச்சு ஆம்மா
மார்ச்லே வெயில் வந்துச்சு மாச்சிலேந்து இப்ப ஜூலை ஜூ
ம்
வெயில் இருக்குது ஜூலை முடியப்போது இன்னு ம வெயிலா இருக்குதா இர்க்குது
ம்
என்னா சொல்றதுன் தெரில சரிக்கா அந்த காத்தாச்சு வாங்கலான்னு பாத்தா காத்து கூட சுத்தமா வரதுல்ல அப்ப நைட்லன்னா ஏழு சேரிங்க தோழா நம்ம குடுத்த நேர முடிந்து விட்டது மீண்டும் சந்திக்கலா நன்றி
வணக்கம்
வணக்கம்